ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குது சிஸ்டர் உங்களுக்கு கேக்குதா
ஆ எனக்கு கேக்குது கேக்குது
சொல்லுங்க சிஸ்டர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன் கே
ஆஹா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா ஹவுஸ் வைப் சிஸ்டர்
ஓ மேரேஜ் ஆகிடுச்சா
ஆ எங்கள்க்கு ரெண்டு பாப்பா இருக்காங்க கேள் பேபிஸ் இருக்காங்க
ஆ நீங்க பேசும்போதா நீங்க ஏதோ காலேஜ் அந்த மாரி நெனச்சிக்கிட் இருந்தே
அப்டியா ஓகே ஓகே காலேஜ்லா முடிச்சுட்டே பி காம் பண்ணிருக்கே
அப்டியா ஓகே ஓகே நா வந்து போஸ்ட் ஆபிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கே
புரியல ஆ ஓகே ஓகே ம்
பண்றே
ஓகே எந்த ஊரு
நா திருவாரூர் நீங்க
நா சென்னை தா மாதாவரம்
அப்டியா ஓகே ஓகே
ம்
இந்த சேவிங்ஸ்ல்லா பண்றீங்களா
இல்ல சிஸ்டர் இப்ப எனக்கு வந்து கேர்ள் பேபிஸ் இருக்காங்க சோ நா போனு எனக்கு அந்த ஸ்கீம் பத்தி இன்னு தெளிவா சொல்ல மாட்டறாங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல நா நெறய டைம் போயிட்டே கேக்குறே பட் அவங்க வந்து தெளிவாவே சொல்ல மாட்றாங்க
நா சொல்லட்டுமா
ஆ ஓகே பெஸ்ட் பிளான் சொல்லுங்க எனக்கு ரெண்டு பேபி பேபிஸ் இருக்காங்க
அது கேர்ள் தானே அதுக்காக சொல்றே என் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு
ஆமா கேள்விப்பட்ருக்கே
அதுல வந்து இப்ப என்ன வயசு ஆகுது கொழந்தைங்களுக்கு
ஒரு பாப்பாக்கு வந்து நைன் இயர்ஸ் ஆவ போது இன்னொரு பாப்பாக்கு வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஆவ போது
ஆ அது வந்து டென் இயர்ஸ் வரைக்கு தா போட முடியு கொழந்தைங்களுக்கு டென் இயர்ஸ் ஆகிடுச்சுனா போட மு டியாது இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்போ ஆ அவுங்களுக்கு போய் போட்டீங்கன்னா இப்ப இப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்க ஒரு லட்ச ரூபாய் கட்டிருக்கீங்க அப்டின்னா நீங்க மொத்தமாம் மொத்தமா நீங்க எடுக்குறப்ப மூணுலட்ச ரூபா எடுப்பீங்க சோ நீங்க ஒரு லட்ச ரூபா மொத்தமா கட்டிருக்கீங்கன்னா நீங்க எடுக்குறப் இப்ப மூணு லட்ச ரூபாய் ரெண்டு மடங்கு அதிகமா எடுப்பீங்க
இப்ப நானு என்ன டவுட்னா இப்ப அவக்கு நைன் இயர்ஸ் ஆவ போது இன்னு ஒன் இயர் தானே எங்களுக்கு டைம் இருக்கு அந்த ஒன் இயர்
பண்ணலா நீங்க ஆனா பத்து வயசு ஆகிடுச்சுன்னா அதுவு பண்ண முடியாது
ஆனா அதுக்கு முன்னாடியே ஓபன் பண்ணிர்லா இப்ப இந்த சேவிங் சொல்றீங்ள ஒன் பாக்கி நா வந்து சிங்கிள் பேமெண்டா பண்ணனுமா இல்ல வந்து நா வந்து ம்
ஸ்டார்ட் பண்ணும் போது டூ ஃபிப்டி குடுத்து ஸ்டார்ட் பண்ணணு அதுக்கப்பறோ மந்த்லி நீங்க ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் எவ்ளோ வேணாலு கட்டலா இவ்வளதா கட்டனு மாசோன்னு கெடையாது நீங்க வந்து இப்போ இப்போ போட்டீங்கன்னா மொத் தமா இருவத்தோர் இருவத்தோரு வருஷோ மொத்தமா ஆக்சுவலி இப்ப கொழந்த கேளுங்க இப்போ ஆஹா இப்ப நீங்க பொறந்த கொழந்தைக்கு இப்ப போடுறீங்க அப்னா இருபத்தோரு வருஷங்குறது கரக்டா அவங்க மேரேஜ் ஏஜ்ல எடுக்குற மாரி வரு கரெக்டா ஓகேங்களா இப்போ நீங்க இப்ப டென் இயர்ஸ் போட்டீங்கன்னா நீங்க கட்டுன அமௌண்ட வந்து நீங்க பாப்பாவுக்கு பதினெட்டு வயசு ஆனது எடுக்கலா
அப்டி எடுத்துக்கலாமா
அந்த மாரி இப்ப டென்த் முடிச்சது கூட எத்துக்கலா டென்த் முடிச்சதுமே நீங்க அந்த படிப்புக்காகனா பாதி அமௌண்ட் தருவாங்க படிப்புக்காக
இப்ப நம்ம டுவெண்டி ஒன் இயர்ஸ் வரைக்கு வெயிட் பண்ணணுன்னு இல்லல
இல்ல உங்களுக்கு அமௌண்ட் வேணுன்னா நீங்க ப படிப்புக்கு வேணா டென்த்ல எடுத்துக்கலா அப்பறோ எயிட் பதினெட்டு வயசு ஆனதுக் கு அப்புறமேட்டு நீங்க அமௌண்ட் வந்து அதுல இருந்து பாதி அமௌண்ட் கொட்டேஷன் குடுத்து நீங்க எடுத்துக்கலா மொத்தமானா ஃபுல் அமௌண்ட் மெச்சூர் ஆனதுக்கு அப்பறன்னா டுவெண்டி இருபத்தோரு வருஷோ கழிச்சி இருக்க ஃபுல் அமௌண்ட்னா அதுக்கு முன்னாடியே வேனுன்னா கல்யாணத்துக்கு எடுத்துக்கலா மேரேஜூக்கு எடுத்துக்லா படிப்பு செலவுக்கு எடுத்துக்லா ம்
எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஆ இப்ப ஸ்டார்ட் பண்ணா வந்தாதா அந்த எயிட்டீன் இயர்ஸ் கட்டுவோல அப்டி இல்லாம இப் போ அவ இப்ப நைன் இயர்ஸ் இருக்கு இந்த நயன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவருடய எய்ட்டின் இயர்ஸ் வரைக்கு கட்ணா ஐ மீன் எயிட் இயர்ஸ் தானே இருக்கு செரி எயிட் இயர்ஸ் வரைக்கு கட் கட்டிட்டு க்ளோஸ் பண்ணீட்லா அதுக்கு முன்ன ஒரு மெச்சூரிட்டி ஆயி வருமோது அ அது வந்து நார்மலான இது ல வந்துரு அப்டின்ற மாறி சொன்னாங்க அந்த மாறி எதாச்சு ஸ்கீம் இருக்கா
கட்னாவே போது அதுக்கப்றோ நீங்க கட்ட வேண்டிய அவசியோ இல்ல நீங்க கட்ன அமௌண்ட்டுக்கு இன்ட்ரஸ்ட்டு மட்டு ஏறி கிட்டு இருக்கு நீங்க அப்ப போட்டு பதினாறு வரு ஷோதா கட்டணு அதுக்கப்றோ கட்ட தேவ கெடயாது அதுக்கப்றோ மீதி இருக்குற ஏழு வருசோ வந்து இன்ட்ரெஸ்ட் ஏறிக்கிட்டே இருக்கு ஏன்னா இருக்குறதுலயே அதிகமான இன்ட்ரெஸ்டு வந்து செல்வ மகளுக்கு தா எட்டு புள்ளி ரெண்டு சதவீதோ குடுக்குறாங்க
ஓகே ஓகே
பெரிய பாப்பாக்கு போட்ல அட்லீஸ்ட் சின்னபாப்பாகாச்சு போட்டீங்கன்னா அவுங்க மேரேஜ் டேட்ல இல்ல படிப்புக்கு நமக் கு திடீர்னு தேவபடுபோது இந்த அமௌண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு
ஆனா வந்து இது வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட் எதாச்சு இருக்கா சிஸ்டர்
இவ்ளோனு இல்ல ஃபிக்ஸ் கெடயாது நீங்க நம்ம எவ்ளோ வேனா போட்டுக்கலா ஆனா வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா தாண்ட கூடாது
ஓகே ஓகே ஒன் ஒன் இயர்க்கு ஒன் லேக் வரைக்கு நம்ம கட்லா அதுவு கம்மியாவு கட்டிக்குலா ஆனா அதுக்கு அதிகமா போ கூடாது
இப்ப தா ஐநூர்வாய்க்கு கவ் கொறய கூடாது
புரியல
ஐநூறுவாச்சு போட்றனு வருஷத்துக்கு
ஒன் இயருக்கு ஐநூறுவா கம்மியா இருக்க கூடாது சொல்றி
ஆ கம்மியா இருக்க கூடாது அட்லீஸ்ட் ஐநூறுவாயாச்சு கட்டிருக்கணு அதாவுது மாசோ மாசோ ஒரு நூரூபா அந்த மாறி கட் றோனா அந்த மாறி ஒரு கட்டிருக்கணு சொல்றே ஒரு ஐநூறுவாயாசு கட்டிருக்கணு அது கட்ன அமௌண்டுலருந்து ஒரு லட்சருபாய தாண்ட கூடாது செல பேர் பண வச்சிருக்காங்கன்ட்டு நெறய கட்டிட்டுவாங்க எயிட்டி நயன்டி ஒன்லக் வரயு கட்லா ஆனா அதுக்கு மேல கட்ட முடியாது மன்த்லி இல்ல வருஷத்துக்கு நம்ம கட்ன கட்டிருக்க அமௌண்டு அ கட்டிருக்க அமௌண்டு ஒரு லட் சரூவா தாண்டகூடாது ஒரு வருஷத்துக்கு ம்
அண்ணே ஒன் எ இயரு எத்தன இயரு வேணா நா கட்டிட்டே போலாமா
கட்டிட்டே போலா ஏன்னா நெறய நெறய இது இதுக்கு வந்து நெறய இருக்கது அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க நெறய பேரண்ஸ் வந்து
சொல்ல மாட்றாங்க சிஸ்டர் நா ரெண்டு மூனு வாட்டி போஸ்ட் ஆஃபிஸ் போனே நா கேக்குறே அவுங்க கிட்ட ஹா தெரியுமா ஃபார்ம் தா குடுக்குறாங்ளே தவிர இதுதா விஷ்யோ அப்டின்றத சொல்ல மாட்றாங்க எனக்கு த்தமா நானு ரெண்டு மூணு வாட்டி போய் கேட்டு கேட்டு எனக்கே வந்து ஒரு மாறி ஆயிச்சு செரி மறுபடி போய் கேக்குறதுக்கு ஒரு மாறியா இருந்துச்சு சரி நம்ம வந்து நெட்ல ஏதாச்சு போட்டு படிச்சு பாக்கனு அப்டின்னா டைமு இல்லயா எனக்கு சோ மொதல்ல நா அந்த போஸ்ட் ஆபிஸ் அவளுக்கு அக் கௌண்ட் ஓபன் பண்ணிட்டே சே இதுக்கு தனியா ஒரு அக்கௌண்ட் இருக்கானு செல்வ மகள் திட்டோனு தனியா ஒண்ணு இருக்கு
ஸ்கூல் அக்கௌண்ட் போட்டிருப்பீங்க ஸ்காலர்ஷிப்லா ஏறதுக்கு
அப்டிலா ஒண்ணு போட்ல நானு சும்மா ஃபேம் ஃபேம் பண்லா அப்டியா ஆ ஆ
காடு மாரி வாங்குனீங்களா
ஆமா ஆமா
அது ஸ்கூல் பசங்களுக்கு குடுத்துருப்பாங்க காடு
ஓகே ஓகே
இந்த மாரி நீங்க போயி தனியானா ஆர் டி இருக்கு ஆர் டி வந்து மாசோ நூற்ரூபால இருந்து ஆரம்பிக்குது ஃபைவ் இயர்ஸ் இது ஸ்கீம் ஆனா நூற்ரூபானா அஞ்சு வருஷமு நூற்ரூபா ம் கண்டிப்பா எஸ் எஸ் சி போட்னு வரவங்கள்ட கொழந்தை வெச்சிருந்தாலே சொல்லிடுவே எஸ் எஸ் சி ங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏனா பெண் கொழந்தைங்களுக்கு ஒரு சேவிங்ஸ்து இதுதா அவங்களுக்கு ம் நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் நெறைய ஸ்கீம்ஸ் இருக்கு சேவிங்ஸ்ல நம்ம ஏதோ சேவிங்ஸ் பண்றோமோ நூற்ரூபானா கூட அது ஒரு சேவிங்ஸ்ல போய் போட்றோ திடீர்னு செலவு பண்ணிறோமா அது அது ஓ வட்டி ஏறி ஏறி அது ஒரு அமௌண்டா நமக்கு கெடைக்கு நமக்கு
நம்ம போஸ்ட் ஆபிஸ்ல போட்ற எல்லா காசுக்குமே வந்து
இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆ ஆமா எல்லாத்துக்குமே இருக்கு லைஃப் இன்சூரன்சுமே இருக் கு உங்களுக்கு நம்ம உயிரோட இருக்கும் போதே வாங்கிக்கிற மாரியு ஸ்கீம்ஸ் இருக்கு ஆ அது நீங்க இப்ப உங்க எய்சுக்கு இப்ப நீங்க போட்டீங்கன்னா அது பாப்பாவோட மேரேஜ்க்கு கரெக்ட் க்டா நீங்க போட்டு கட்டிட்டு வந்தீங்கன்னா அது கரெக்டா இருக்கு உங்களுக்கு அது ஒரு அமௌண்ட் இருக்கு நெறைய இப்ப நீங்க ஒரு லட்ச ரூபா போட்றீங் க அப்டின்னா ஒரு பத்து வருஷோ கழுச்சு எடுக்குறீங்கன்னா அது அப்டியே ஒரு மூணு லட்சரூபாயா மாறி இருக்கு மூணு நால் நம்ம போட்றத பொறுத்து மாறு
ம் ம் இப்போ நா ஒரு டென் இயர்ஸ்ல டென் இயர்ஸ்ல ஃபைவ் லேக்ஸ் வரைக்கு போட்டுட்டனா அது அப்டியே டப் டபுலா மெஞ்சுரியா மெச்சூரிட்டி ஆயி வருல
மூணு மடங்கு ஆகு அஞ்சு லச்சோனா அப்டியே பதினஞ்சு லட்சமா ஆகு ஆ
ஆனா சிஸ்டர்
அதனால நீங்க சிந்த ஸ்கீம் மத்த ஸ்கீம்ல கொழந்தைளுக்கு சேக்கறத விட இந்த ஸ்கீம்ல சேக்கலா பேங்க்லயுமே போஸ்ட் ஆஃபீஸ்ல மட்டு இல்ல பேங்க்லயுமே இந்த ஸ்கீம் இருக்கு உங்க பக்கத்துல பேங்க் இருந்தாலு பேங்க்ல போய் போடுங்க இல்லாட்டி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கா அதுல போடுங்க ஆனா எதுலையோ ஒரு எடத்துல வந்து கொழந்தைங்களுக்கு நம்ம சேஃப்டி இப்போ இருந்து பண்ணாதா உண்டு யாரோ பேரண்ட்ஸ்ல யாரோ ஒருத்தவங்க ஒரு ஸ்டெப் எடுக்கணு
பண்ணணு சிஸ்டர் நா தா சிஸ்டர் பண்ணணு
எப்ப காலேஜ் முடிச்சீங்க நீங்க
அதா சொல்லறேனே ரெண்டு பாப்பா இருக்குன்னா அப்ப பாத்துக்கோங்க ஆயிடுச்சு செவன் செவன் இயர்ஸ் மேல ஆய்
அப் அப்பிடியா ஓ ஓகே ஓகே ஏ ஃபிரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு இன்னு நாங்க ரெண்டு பேரு தா இருக்கோ
அப்பிடியா நீங்க எப்ப முடிச்சீங்க
நா காலேஜா நா டுவெண்ட்டி டுவெண்டில முடிச்சே
அப்பிடியா ஏ பாப்பா பொறந்த செகண்ட் பாப்பா பொறந்து இருக்கா அப்பதா
நீங்க
நாதா சொன்னனே செவன் இயர்ஸ் கிட்ட ஆயிருக்குன்னு சொல்லிட்டு செவன் எயிட் இயர்ஸ் ஆயிருக்கு
அப்பிடியா நானுமே அப்பதா முடிச்சே
நா டுவெண்டி டுவெண்டி கெடையாது டூ தௌசண்ட் ம் செவன்டீன் நெனைக்கிற ஆமா ரொம்பதா இருக்கு செவன்டீன் எயிட்டின் அந்த ஸ்டேஜ் இருக்கு செவன்டீன் எயிட்டின் அப்டி இருக்கு
ஓகே ஓகே ஓகே எங்க அக்கா முடிச்சாங்க அப்போ பை காட் அப்ப ஏஜ் ஆகுது அப்பனா உங்களுக்கு
அப்டி இருக்கு ஆமா மா
வேற எதுவு ஜாப் போகலயா நீங்க
இல்ல சிஸ்டர் எங்க வீட்ல அலே பண்ண மாட்றாங்க சிஸ்டர்
ஏன்
அலோ பண்ண மாட்டாங்க அவங்க நாங்க லவ் மேரேஜ் தா பட் அலோலா பண்ண மாட்டாங்க
இவங்க இப்பயு இப்டி இருக்காங்களா அப்டியா உங்களுக்கு ஆச இருக்கா
எனக்கு என்ன பிரச்சனனா எனக்கு எப்டி சொல்றது எனக்கு எல்லாமே ஓகே எனக்கு எனக்கு வேண்டியது எல்லாமே எனக்கு கெடெக்குது சோ எனக்கு போய் ஒர்க் பண்ணிதா எனக்கு கெடைக்கணு அந்த மாரி இல்ல பட் வந்து அம்மா வந்து நா சிங்கிள் பேரெண்ட் எங்க அம்மா வந்து எங்களுக்
ஆ ஆ நானு சிங்கிள் பேரெண்ட்டு தா அதேதா நானுமே என்னால அக்காவு மட்டு தா அம்மாவு சிங்கிள் பேரெண்ட் தா ம் ம்
இப்ப மேரேஜ் ஆயி நாங்க அடிட் டு பேருமே வந்துட்டோமா அம்மா வந்து சிங்கிளாய்ட்டாங்க இப்ப வேலைக்கு போறாங்க அவங்க அப்ப இருந்தே வேலைக்கு போறாங்கதா இப்ப ஏஜ் ஆவுதுல்ல சிஸ்டர் கொஞ்சமாச்சு நம்ம பாக்கணுல அப்டின் நடுல அவங்களுக்கு வந்து கண்ணுல வேற அடிபட்ருச்சு
ஆ ஆ
கண்ணு வேற அடிபட்டு கொஞ்சோ ரொம்ப ப்ராப்ள ஆய்ருச்சு கண்ணு ஒன் இயரா ட்ரீட்மெண்ட் அப்ப கிட்டத்தட்ட ஃபைவ் கி வந்து ஆப்ரேஷனே ஃபைவ் வரைக்கு பண்ணிட்டாங்க ஃபைவ் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க ஸ்டேஜ் ஸ்டேஜா இப்பதா நார்மலா இப்பதா இப்ப போச்சுல ஏப்ரல் டென்னு அதா லாஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க இப்ப ரெக்கவரில இருக்காங்க சோ அவங்க என்ன சொல்றாங்க
ஹெல்ப் பண்ணணுனு பாக்குறீங்ளா
கண்டிப்பா அதுதா சிஸ்டர் அது மட்டு தா மெயினு எனக்குன்றது இல்ல அதுதா எனக்குன்றது வீட்ல எல்லாமே ஹஸ்பண்ட் பாத்துப்பாங்க அவுங்களுக்குமே அவுங்க பாக்கறாங்க தா என்னதா இருந்தாலு எனக் ஒரு இது இருக்குல நம்ம தா நம்மள பாத்துக்கணு நம்மளப் பாத்து பாத்துக்கிறதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கிருக்கு நம்மள பேரண்ட்ஸ பாத்துக்கிறத சொல்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு நா உரிமையா சொல்ல முடியாதுல்ல என் காசுன்னா நா தைரியமா செலவு பண்லா
ஆ ரொம்பவே உண்ம தா
அதுக்காகவே வந்து நா வந்து இந்த மாரி சின்ன சின்ன ஜாப்லா பண்ணுவ
சேர் சேர் சேர் நல்லது தெரில அவுங்களுக்கு இப்ப தா ஆ அது அதுதா நம்ம கைல காசு இருந்தா அது நம்ம ஒரு தைரியமாவு இருக்குல அது ம்
சர் நா கொஞ்சோ நாள் டியூஷன் எடுத்துட்ருந்த டியூஷன் எடுத்துட் ஐ மீன் ஒரு த்ரீ இயர்ஸா டியூஷன் எடுத்துட்டு இருந்த இப்ப நான்
நெறய வேவ் லென்த் சேமாவே இருக்கு ரெண்டு பேருக்கு கொஞ் நேரத்துல சாப்ட்
என் டென்த்து பசங்க என் டென்த்து பசங்க எல்லாமே பிளஸ் ஒன் போயிட்டாய்ங்களா எல்லாமே பசங்கதா என்ட்ட எல்லாமே டென்த்துதா இருந்தாங்களே டென்த் எல்லாமே அப்டியே பிளஸ் ஒன் போயிடுச்சுங்களா பச சங்களா அப்ப டென்த்லே ஒழுங்கா வர மாட் டாய்ங்க அவனுகள புடிச்ச இழு இழுன்னு இழுத்து படிக்க வச்சே பிளஸ் ஒன்ல இப்ப பப்ளிக் வேற இல்லல்லே ரொம் ரொம்ப ஜாலி ஆயிட்டானுங்க அவனுங்க கண்டிப்பா டியூஷன் பக்கமே எட்டி பாக்க மாட்டானுங்க சோ அப்டியே போது சிஸ்டர்
சேரி சேரி
அது அந்த ஒரு செட்லயே இருந்துட்டே அவங் நைன்த்ல இருந்து அப்பிடியே எங்கிட்ட வந்தானுங்க அது இப்போ எனக்கு ஒரே ஒரு மாரி ஆயி போச்சு இந்த டைம் இந்த சிக்ஸ் தேர்டி டு அந்த எய்ட் தேர்டி நைன் ஓ கிளாக் வரேக்கு சமயம் சிக்ஸ் ஓ க்ளாக் டு நைன் ஓ க்ளாக் வரைக்கு டியூஷன் இருக்குல்ல அந்த டைம் அப்டியே எனக்கு வேஸ்ட்டா போது சேர் எதாச்சு ஒன்னு பண்ணலா அப்டின்னம் போது ம் அப்டின்னம் போதுதா இப்போ இந்த ஜாப் பத்தி நா தெரிஞ்சுக்கிட்டே ஒரு ஃபேஸ்புக்ல
ஓகே ஓகே சிஸ் சேர் நம்ம நாளைக்கு நா கால் பண்ணட்டுமா உங்களுக்கு இன்னொரு கால் மூணு கால் பண்ணலானு நெனைக்கிற ஒரு பர்சனுக்கு நாளைக்கு பண்ற உங்களுக்கு